ஹ ஆஹ்ஹ வணக்கம் வணக்கம் ஆஹ் கெகுது நல்ல உம்
உம்
ஆ
உம் சரிங்க அதா பையன் திருமணத்த பத்தி பேசுற இந்த மாரி சொல்லி அந்த பொண்ணு கேட்கவே இல்லைங்க வந்துருச்சு சரி நாங்க வந்து நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டோ இதுங்க ரெண்டு போசு சமயபுரத்துல திருச்சி சமயபுரத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்து தங்க எங்களை இல்லாம ஆமா இவங்க மட்டும் ப்ரெண்ட்ங்க கூட்டி ஆமா ஏ பில்லய இலன ஏங்க என் சைடு நான் சொல்லிட்டு அதாவது டிமாண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாது நா ஏ செய்து எங்க பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்ட பயங்கர செலவு சரிங்களா நான் இப்ப போய் பொண்ணு வீட்டுல இப்ப கேக்குற சூழ்நிலை எங்களுக்கு க்கு கிடையவே கிடையாது பொருளாதாரம் பிரச்சன இருக்குமா இல்லையா ஆ அதாவது திடீர்னு அந்த மாரி பண்ணவும் கூடாதுங்க அந்த வாழ்க்க நல்லா இருக்காது அதாவது ஒரே மேடையில ரெண்டு கல் யாணம் பண்ண கூடாது சொல்லுவாங்க நா அதையு சொல்லிட்ட அதனால இந்த பொண்ணு கேக்கவே இல்ல இவங்க போய் பண்ணிட்டு வந்து டாங்க நாங்க ஏன் அப்ப கேட்க போறோம் நாங்க என்ன சொன்னோ ஆறு மாசோ அதாது இப்ப செப்டம்பர் அக் க்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நாலு மாசோ கூட தாக்கு பிடிக்க முடியாதா நாங்க சொல்றோம் தை மாசோ உனக்கு கல்யாணம் பண்றோ நீ இப்ப நேர வேலைக்கு சென்னைக்கு வந்த மாரியே போயிருமா வேலைக்கு அங்க வேல செய்றறேன்ற போயிரு இல்லையா வீட்டுக்கு போயிடு நாங்க தை மாசம் பொண்ணு கேட்டு வர்றோம் என்ன ஒருவேள நீ எதும் ப்ரக்னென்ட்டா இருக்கியா நாங்க கூச்சப்படாம சொல்லு பயப்படாத சொல்லு அப்டின்னு கேட்டுட்டோம் அதெல்லாம் இல்ல அப் அப்டினுச்சு அப்ப எதுக்கு இவ்ளவு அவசரப்படுறேன்னா இல்ல எங்க அம்மா வந்து எனக்கு செகண்ட் மேரேஜ் மாப்பிளை கட்டி வைக்கிறாங்க அவுங்க அண்ணன் பையனுக்கு மாமா பையனுக்கு கவுர்மெண்ட் வேலதான் வேணும்னு இவரு ட்ராவல்ஸ்ல வேல போற கார் ஓட்டுறாருன்னு வேணாங்கறாங்க எனக்கு பிடிக்கல நா அதனால வீட்டு ட்டா வூட்டு வந்துட்டேன்னு நீ போராடு சொல்லு அது உங்களோடது ஆனா என் பையன லவ் பண்றது அந்த அம்மாக்கு தெரியும் அவங்களுக்கு அவங்க வீட்டுல எல்லாருக்கும் அதனால நாங்க இப்போ பொண்ணு கேட்டு வந்து பேச முடியாது எங்க பொருளாதார சரியில்ல ஆமா அ
ஆ ஆ
எங் எங்கப் பொருளாதார ம்ம் சரிங்களா நா இப்ப பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் பண்றது சூழ்நில இல்ல இது உடனேயும் பண்ண கூடாது திருஷ்டி பட்ட மாரி இவ பாரு இ மாப்பல நல்லா ஐடி கம்பெனில புடிச்சிருக்கா ஒரு லட்சம் ரூபா சம்பளாங்க இப்ப அடுத்து மருமவள புடிச்சிருக்கா பாருங்க இது ஒரு கந்திஷ்ட்டி மாதிரி ஆயிடுங்க அதனால ரெண்டாவது பொருளாதாரம் இல்ல ரெண்டாவது பையன் பொண்ணுக்கு அப்டி கல்யாணம் பண்ணிட்டு பையனுக்கு எப்டி நான் சிம்பிளா பண்ணுவே சொல்லுங்க இப்ப அதுக்கு நம்ம கிராண்டா பண்ணணும் ஒரு வீடியோ போட்டோ அத நமக்குன்னு வீட்ல வச்சுக்கிறது இல்லையாங்க பொண்ணுக்கு க்கே அப்படி பண்ணீங்க
ஆயா பையனுக்கு என்ன பண்ணவோ வேனா ஒரு வாட்டி தான் பண்ண போது கல்யாணல்லா ஆ
மா தை மாசா நான் கல்யாணம் பண்றோன்னா கேக்கவே இல்ல நா போமாட் டின் ஏ தங்கச்சி வீட்ல ஒக்காந்து அழுது நா சாவ போறே நான் ஒண்ணு சொல்ல ஏ பையெ அவசெத்தா நானுஸ் சாவத் வேனு இவெ சொல்ல ரெண்டூ போயி எந்தங்கச் சி கூட்டிட்டு போய் ஏந்தங்கச்சி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட் டொண்ட்டா
ஆ அ
செரி இவங்கதா இப்டி பண்ணிட்டாங்களேனு எங்க வீட்டுக்கார்ட்ட நா சண்ட போட்டு நானு வீட்ட விட்டு போறேன்டா எம்பிள்ளைய இப்டி விட்டுட்டிய அப்டின்னு இவருகிட்ட இப்பதா கல்யாணமே பண்ணி தொலைஞ்சிருச்சுங்க என்னாப் பண்றது வீட்டுக்கூட்டிட்டு வரன்னு கூட்டு வந்து வரவேற்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க கையோட இதுதாங்க நா பண்ண பெரிய தப்பு பத்திரிக்க அடிச்சே மண்ட டே பிரியாணிக்கு சொல் எ அதாவ்து பாப்பா கல்யாணம் முடிஞ்சு கறிவிருந்து கையோட பையெ வரவேற்ப் பு வச்சிருவோ இவங்கதா சமயபுரத்துல தாலி கட்டிட்டாங்களே வரவேற்ப வச்சி பிரியாணியா போட்ருவோ பாப்பா கல்யாணத்துக்கு கறிவிருந்து போட்ட மாரி ஆச்சி இவனுக்கு கறிவிருந்து போட்ட மாதி ரெண்டையு சேத்து பத்திரிக்க அடிச்சிட்டேங்க
கல்யாணத்துக்கலா பிரியாணி எல்லா போடுவிங்ளா இல்ல இட்லி தா
அய்யையோ நா நோ நோ நோ கல்யாணந்தா ஒரு நாள் ஆச்சே அவுங்ளுக்கு நா வச்சது பதினஞ்சு இருவது நாள் கழிச்சில்ல ரிசப்ஷனு சே பையனுக்கு கல்யாணோ அவங்களால்ல போய் பண்ணீட்டு வந்ட்டாங்க அதுக்கப்றொல்லா பாத் திரிக்க அடிச்சி நா நாள் கெழமை பாத்து மண்டவொ முடிச் எதுக்கு பிரியாணி போடாட்டி என்ன தாலி கட்றத் தா ஏ இருவது நாள் முன்னாடியே பண்ணிகிட்டாங்களே ஆஹ் நா பத்திரிக்க அடிச்சி அதுக்கப்றொ ஊர் ஆளுங்க எல்லாத்துக் கு வச்சி அதுவே அவ்ளோ நாள் ஆச்சி அப் இப்ப பிரியாணி போடுறதுக்கென்ன கல்யாணத்து அன்னைக்கு நீ தா போல ஏ பொண்ணு குலா சைவ சாப்பாடு தா போட்ட பையனுக்கு அதாது வரவேற்பு தானேங்க வச்ச ரிசப்ஷன்னு இருபது நாள் கழிச்சு வச்ச அப்ப எதுக்கு பிரியாணி தானே போடணு
ஆமா ஆமா பிரியாணி தா
என்னாடி உடனே பண்ற பையனுக்கு ஏண்டி இப்டி பண்ணக்கூடாது எல்லாமே சொன்னாங்கதா என்ன பண்றது லவ் பண்ணி இப்பிடி கூட்டிட்டு வந் துட்டாங்க கட்டி வைக்கிற வேற வழி இல்ல தயவுசெய்து வாங்க அப்பிடியே தா சொல்லி வச்சேங்க நல்ல கும்பலு பொண்ணுக்கு தா பயங்கர கும்பலு ஏனா அது வந்து பிளான் பண்ணி பண்ணது பையனுக்கு கூட கும்பல் வந்துது அப்பயே ஏதோ ஒரு எலக் க்ஷன் டைம்ல தா வந்துச்சு எல்லா இந்த பூத்து எல்லா போட்டு பூத்துல
இப்ப இப்ப போன எலெக்ஷன்ங்களா
இல்ல இல்ல முன்ன அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நா சொல்ற
ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணா இருவத்தி ரெண்டுங்களா ஆமா அது
அது இந்துதுங்க வார்டு எலெக்ஷன் இந்த கவுன்சிலர் எலக்ஷன் உம் அந்த டைம் இரு வத்தி ஒன்ல எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்தாரு இவரு ஸ்டாலினு அதுக்கப்ரோ வார்டு எலக்ஷன் வரும்ல ஏனா நல்லா ஞாபகம் இருக்கு பூத் துக்கு போயிட்டு வர அப்ரோ அவங்ஙலா என்னோட ரிசபஷனுக்கு வந்து சாப்ட்டு போனாங்க பிரியாணின்ட்டு. சரி கும்பலு பிரியாணிய தேனக்கா பிரியாணி. போடுறாங்க வாங்க வாங்கனு கும்பலான கும்பல். நல்ல வேல நா நெறையவே செஞ்சுட்ட. அல்லா அதுஅது நாலு பேரு நா அந்த நாலு பேருக்கு பத்திரிக்கையன்னா ஒரு பேருக்க அதுக்குதான் வச்சிருப்ப மூணு பேரு கூட வரவேண்ட ஜாப்ட்டு போவா மட்டன் பி பிரியாணி சிக்கன் கிரேவி முட்ட அஹ் சிக்கன் சரி ச்ச மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்வு ஆஹ் யேகு கு முட்ட பிரியானில தா சூப்பரா பிரியாணி மாஸ்டர்தா வச்ச அதாவது பாய் வீட்டு பிரியாணி தா அப் உங்க தாங்க டேஸ்ட்டா இருக்கு நம்ம போடுறது செலவு பண்ணி போடுறோம் டேஸ்டா கொடு இனாங்குளத்தூர் எங்களுக்கு பக்கத்துல இங்க இனாங்குளத்தூர் தானே இனாங்குளத்தூர் பாய் பிரியாணி ரொம்ப பேமஸ்ஸு சொல்லுவாங்கல்ல தலைப்பாக்கட்டு பிரியாணி அந்த மாதிரி அவங்கள ஆட்ரு ஆஹ் கொண்டாந்து மண்டபத்துல அவங்க அங்ஙே செஞ்சாங்க ஆ மா மா மட் டன் மட்டு எண்பது கிலோ வாங்கி கொடுத்த
ரெண்டு வீலோ
ஆமா
எண்பது கிலோன்னா அதுவே எங்கயோ போயிச்சு ஒரு கிலோவே ஐநூறு ரூபா, எழுநூறு ரூபாய், ஆயிரம் ரூபான்னு வித்துனு இருக்கிறாங்க.
இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எவ்ளோன்னு பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபா, நமக்கு ஏழுநூறு ரூவான்னு போட்டா. அங்க இதுலயே புடிச்சட்ட. எங்க ஊர் கிராமத்து சைடு அந்த கரூருக்கு முன்னாடி தோகமல தெலுங்குபட்டினு அப்பா ஊரு அங்க வீடு வல க்கறாங்கள ஆடுங்க
உம் ஆமா ஆமா
ஆஹ் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க கறி கடைக்கு எங்க கொடுக்குறாங்களோ அங்க கறியா எனக்கு கொண்டாந்து மண்டபத்துல கொடுக்க சொல்ட எண்பது கிலோ கொண்டாந்து கொடுத்துட்டாங்க சிக்கன் கடைல சிக்கனுக்கு சொல்லிட்டே. அந்த சிக்ஸ்டிபைக்கு வந்து இந்த முப்பது கிராம்பு வர மாதிரி பீசு ஆமா உம் அது பிரியாில போடுறது ஒரு பீசு முப்பது கிராம் ஆனா ச இதுல கிரேவில பண்றது சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து அதையே அந்த முப்பது கிராம் சிக்கன மூணு துண்டா போடுறது
சிக்ஸ்டி பைவ் அப்ரோ சிக்கன் கிரேவி அப்ரோ முட்ட ஆஹ்ஹ்
பிரியாணி தால்ச்சா அஹ் தயிர் வெங்கா யோ அந்த ரவா அல்வா அது ரவா அல்வா ஸ்வீட் வைப்பாங்கள அஹ் லட்டு இல்ல லட்டு டுல்ல அது என்ன கேசரி இனிப்பு ஒண்ணு வெக்கணுமே அது கேசரி வச்சுட்டோ வச்சுட்டு உம் அவ்வளோ செஞ்சுங்க அவங்க அம்மா அதாங்க அவங்க அம்மாட்ட போயி நா கால்ல உழுந்து எ மா மன்னிச்சிருங்க உங்க பொண்ணு வந்து ச்சி நாங்க கூட்டிட்டு வரல உங்க பொண்ணு வந்துச்சு போமா வீட்டுக்கு இது மாரில்லா பண்ணக் கூடாதுன்னு நானு எங்க வீட்டுக்காரு எவ்ளவோ சொன்னோ எங்கள மீறி போய் நாங்க செத்து போயிடுவோன்னு போய் கல்யாண பண்ணிக்கிட்டு வன்ட்ட்டாங்க எங்க மேல எந்த தப்பும் கெடையாது நீங்க ஃபஸ்ட்டு கோவப்பட்றத கொறச்சிக்கோங்க வந்து என்னைய மன்னிச் ச்சிருங்க என்ன ஏ மேல என்ன தப்புனா ஆ வந் து இந்த உங்க பொண்ணு வந்து து ஏ பையன நானு எங்க வீட்டுக்கார் தா எல்லா சொல்லி பேசிட்டோ அந்த புள்ளைங்க கேக்கல ரெண்டு சாவ போற ஸ்டேஜுன்னு சொல்லிட் தி இவங்களா போய் சமயபுரத்துல தாலி கட்டிட்டு வன்ட்டாங்க நாங்க போ ல்ல இப்ப வேற வழி ழி இல்ல ஒரு ரெண்டு பேரு சின்னஞ்சிருசு உங்களுக்கு பொண்ணு எழந்துற கூடாது நா பையன எழந்துற கூடாது வேற வழி இல்ல நானு திருமணம் பண்ண போறே ஆ ப பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க பண்ணிட்டு வன்ட்டாங்க ஏ தங்கச்சி கொண்ணாந்து நீ ஏ வீட் விட்டுட்டா அதுக்கே நா சண்டப் போட்டே வேற வழி இல்ல நா வீட்ல வச் சித்தி இப்ப வரவேற்பு வச்சிருக்கே நாளைக்கு காலைல நா டெய்லி வருவே நீங்க காலல போனா நைட்டு தா ஒம்போதரைக்கு வரீங்க வீட்டுக்கு டீச்சரு அந்தம்மா கவர்மெண்டு டீ அதனால ஒம்போதரைக்கு இதா நைட்டு வரீங்க நா நைட்டு பதினோரு மணிக்கு பேசுறோ அந்தம் அமாட்ட ஏனா டீச்சர் அவங்க ஆ மாமியார் எ பையன் மாமியார் கவர்மெண்ட் டீச்சர் கரூர்ல திருச்சியில வந்து டெய்லியு அந்தம்மா கரூர் போயிட்டு வரும் ரெண்டு மணி நேரம் டிராவல் அதனால நம்ம டெய்லி ஒம்போதரைக்கு வர்றதுனால எங்கள அந்த அம்மாவ புடிக்கவே முடியல இன்னைக்கு என்னானாலும் எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு அவனு ஆமா நைட்டு பதினோரு மணி என் பையன் என் பொண்ணு மாப்பிள்ள என் பையன் அவங்க பொண்ணு எங்க வீட்டுக்காரர் மட்டும் வரமாட் பென்டாரு அந்த அம்மா வந்தா? நான் வரவேற்ப்ல நிப்பேன் இல்லன்னா வரமாட்டேன்னு அதனால நாங்கள் லாம் போயிரு பத்து பேர் கார எடுத்துட் போயிட்டோ ரெண்டு கார்ல போயிட்டு எல்லா போய் பேசி மன்னிச்சுக்கோங்கம்மா நா கால்ல உழுந்து புள்ளைங்க இரண்டையு கால்ல ஒழுக சொல்லி ஏ பொயும் மாப்பு மா ருமவனையு உள சொல்லி திண்ணூறு பூசி விடுங்கன்னா ஐஸ் வச்சு அப்படி இப்படினு பேசீங்க மறுநாள் அந்தம்மா கைய வீசிது தாங்க வந்துச்சு இத நா வந்து எதிர்பார்த்து நா செய்யல நல்லா கவனிச் ச்சுக்கோங்க அந்த புள்ளை வந்து எதுவுமே கொண்டு வரல நா கேட்கவு இல்ல எதிர்பார்க எனக்கு கடவுள் குடுத்துருக்காரு நா வச்சு பாத்துக்கற நா நல்லாதா பாத்துக்கிட்ட சமைக்க கூட சமைக்காது நா தா எல்லா செய்வேன் வீட்டுல எல்லா நா தா பாத்துக்கிட்டேங்க இந்தப்புள்ள மறுநாள் ரிப்பப் சொன்னவச்சு டீஜே வச்சே டான்ஸ் மாமியா மருமக மகே எ சித்தி எம் பொண்ணு மருமவேணு இல்லங்க எல்லாமே டான்ஸு இன்குளூடிங் நானு டான்ஸாடி அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மறு வேலை கூட்டிட்டு போறேன்னு அந்தப்புள்ளைய கூட்டிட்டு போன பொம்பள வீட்ல ஆளேயில்லங்க பூட்டிட்டு எங்கயோ கூட்டு போயிருச்சுங்க மகள
அ ஒ ஒடனேவா
மா அதா அது பொண்ண கூட்டிட்டு பொயிடுச்சுங்க ரெண்டு பேரு எங்க போனாங்னே தெர்ல ஐமவளு
அவ்ங்க கரூருக்கே பொயிட்டுப்பாங்க பழையபடி
கல்யாண ஆயி ஒரு இருவது நாள் இருவத்தெட்டு நாள் இருந்தாங்கல்லையா ரிசப்ஷனுக்கு மொ அந்த எடப்பட்ட நாள் ளு
ஆ
அதுல புள்ள தெரிச்சிறுச்சு எ மருமவளுக்கு கொலந்த
அப்ரோ என்ன பண்ணாங்க
கொந்தட இருச்சச்சன் தள்ளி பிடிச்சு நாாலு அந்த பிள்ள வந்து கல்யாண சமயத்துல பண்ணுச்சுன்னு சொன்னா பாத் ங்களா அன்னைக்குெல்லா பீரியட்ஸ் நா போய் கே்கற இப்ப மாசமாாவது ஆயிட்டியா பாப்பா எதுக்கு பிடி அர்ஜென்ட் பண்றேன்னு நானு கேக்குற எங்க வீட்டுக்கார தனியா கூட்டிகிட்டு போய் கேளுாரு கேக்குறன்ன்னா உள அவசம் எதுக்கு படுறீங்கன்னு இல்ல அப்படின்ச்சு மறுநாள் தாலி கட்டிட்டு வந்திருக்கு பீரியட்ஸோட அந்த மாரி பாவப்பட்டது கோயிலல போய் அந்த மாரி செய்யவே கூடா எதுக்குங்க ஒரு முகூர்த்த இது தேதி குறிக்க கிறாங்க தெரியுமா மண்ண நீமே பொண்ணுகிட்டு தேதியை கேட்டு பண்ணுங்க பொண்ணு அம்மா கிட்ட சொல்லிட்டு வருவோ எதுக்கு தெரியங்களா அந்த புள்ள தலை குளிக்க இருக்கிற தேதியை கேட்டுனு மாங்கல்யம் இறையலா அந்த மாதிரி இருக்க கூடாது பொண்ணுங்க அன்னைக்கே பர்ஸ்ட் நைட்டு பிறந்த ஒரு மாதிரி பேச உங்கள்கிட்ட பர்ஸ்ட் நை் அன்னைக்கே வச்சு சா மாப்பிள்ளயா இருக்கட்டு தா இருக்கட்டு அந்த மாரி பொண்ணுங்க வந்து து சுத்த பத்தமா இருக்கணும் மாங்கிலயம் ஏரியையில சுத்த பத்தமா நம்ம இது யாகம் வளர்த்து செய் தாலி கட்டுறோ கோயிலயோ இல்ல யாகத்தில் உக்காந்து அன்னைக்கு நைட் ந்த மாப்பிள்ள பஸ்ட் நைட்டு எதிர போட வப்பாங்க இதெல்லாம் எதுக்கு ஒரு ஐயர் வந்து பொண்ணு கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு நாலஞ்சு தேதிய கொடுக்குறான்னா இந்த ஒரு காரணம் தா இந்த புள்ள இதையு மரச்சி தாலி கட்டுனது இல்லாம அன்னைக்கு